வணக்கம் மதிய வணக்கம் கம்ஸ்கோதிரி
உம் வணக்கம் சமைச்சாச்சா ஆஹ் நல்லா இருக்கு மதியம் சாப்பாடு முடிச்சிருச்சு தோஸ்
ஆஹ இல்ல சகோதரி காலயிலேயே நான் வந்துட்டு ஒட்டுக்காவே பண்ணிட்டு சகோதரி நக்கு நானு
ஆஹ
காலையிலயே கொஞ்சம் முள்ளங்கி சாம்பார் வச்சு முள்ளங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சுட்டேனா சகோதரி சரி தம்பிக்கு அதுலையும் கொஞ்சம் குடுத்துட்டலாம் சரி அப்படியே நானும் கொஞ்சம் கொழு சாப்பிட்டேன் சகோதரி
உம் சரிங்க சரிங்க தெரியுங் உம் இப்ப நான் இப்பதான் மதிய சமையிலயே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ கால்ல சாப்பிட்டாச்சு மதிய சாப்பாடு இப்பதான் செஞ்சுச்சு
சகோதரி உங்க வீட்ட ஸ்பெஷல் இன்னைக்கு
ஸ்பெஷல்லாம் இன்னைக்கு நான்வெஜ்
ஆஹ சகோதரி நீங்க பேசுறது கொஞ்ச கிளியரா கேக்கல விட்டு விட்டு கேக்குது சகோதரி
இப்ப இப்ப கேக்குதா தோழி
ஆஹ இப்ப கேக்குது சகோதரி சொல்லுங்க
ஆஹ நண்டு குழம்பு தோழி இன்னைக்கு அதான் எங்க வீட்ல ஸ்பெஷல் இன்னைக்கு
சூடா சமச்சு
ஆஹ ஆமா தோழி
பாப்பாக்கு சாப்பாடு குடுத்து விட்டு விட்டீங்களா ஸ்கூலுக்கு
பாப்பா ஸ்கூல் போகல இன்னைக்கு
ஓ அதனாலதான் பாப்பா இருக்கனாலதான் வீட்ல ஸ்பெஷலா பண்றீங்களோ
ஆமா ஆமா அவுங்க நண்டுன்னா நல்லா சாப்டுவாங்க அவுங்க இன்னைக்கு லேட்டா தான் தூங்கி எந்திரிச்சாங்க அவுங்க ஸ்கூல் போறதுக்கெல்லாம் அழு அழுவ மாட்டாங்க அதெல்லாம் போயி்டுவாங்க
சேரி சேரி சகோதரி எல்லா குழந்தையும் என்ன சகோதரி பண்றது ஒன்ற மாசமா வீட்ல இருந்துட்டு புதுசா போனா இதான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு
ஆமா அவுங்க தூங்குறதுக்கு இன்னைக்கு ஏந்திரிக்க லேட்டா ஆயிடுச்சு
சேரி சேரிங்க சகோதரி
அதனால அவுங்க போல நண்டு குழம்பு அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
ஓ அதனால இன்னைக்கு வீட்ல இருக்கனால பிள்ளைக்கு தெம்பா வச்சு கொடுக்கலாம்னு இருக்கீங்க களா பண்ணிட் டிங்களங்களா சகோதரி
இல்ல தோழி இப்பதான் பண்ணிட்டு இருக்கறேன் இப்பதான் அதுக்கான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கறேன்
சேரிங்க சகோதரி கணவர் வேலைக்கு போயிட்டாருங்களா
ஆஹ போயிட்டாங்க தோழி
சேரி சேரிங்க சகோதரி
உம் அப்றம் எதவும் டாப்பிக் வச்சிருக்கீங்களா
ஆஹ டாபிக்ன்னு தனியா இல்ல சகோ நம்ம அப்டியே பேசுவோம் ஏதாவது டாப்பிக் கிடைச்சா இடையில அதை நம்ம புடிச்சு அப்டியே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிடலாம் சகோதரி நம்ம ஊர் பேரெல்லாம் சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா
அப்படியா
கிட்ட ஆஹ நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் பேச கூடாதுங்களாம் பொதுவாதான் பேசணுங்களா சகோதரி
ஓ அப்படியா இல்ல இதுக்கு முன்னாடி பேசுனவங்கல்லாம் ஊர்லாம் அவுங்க சொல்லி பேசுனாங்க எங்க ஊரு இந்த ஊரு உங்களுக் கு வந்து என்ன ஊரு அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுனாங்க
ஆஹ நம்ம வந்து பொதுவா இருக்க வெளி இடத்துல எல்லாம் சொல்லிக்கலாம் சகோதரி நம்ம இருக்கிற இடத்த மட்டும் சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு அது என்னங்கறது நான் அப்புறமா உங்களுக்கு
ஆஹ சரிங்க தோழி இல்ல உங்க ஊர் வந்து எதாவது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருக்கா
ஆஹ அதெல்லாம் சகோதரி ஆஹ இங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரி நாங்க இருக்க ஊர்ல வந்து தென்னைமரதான் சகோதரி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் கு நான் இருக்கிற ஏரியாவ சுத்தி தென்ன மரம் தென்ன தோப்பு அதிகமா வந்து தென்ன மரம் தென்ன தோப்பு வச்சிருக்கவங்க தான் சகோதரிங்க அதிகமா இருக்கும் தேங்காய் வந்து ரொம்பொமஸ் சகோதரி இங்க ஆனால வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரி நீங்க சொல் மாதிரி பெஸ்டி வெல்லாம் நடக்கும் சகோதரி இப்ப பொங்கல் டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு தேரு இருப்பாங்க சகோதரி வருஷத்துக்கு ஒரு தடவ இருக்கு உங்கள சகோதரி நல்ல ஜெ ஜெ ன் கரெக்டா பொங்கல் அன்னைக்கு அது நடக்குங்களா சகோதரி அது வந்து ஜேஜே இருக்கும் நல்லா வந்து ந என்ஜாய் பண்றதுக்குனே வந்துட்டு அந்த வருஷத்துல ஒரு நாள் வந்து நமக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் சகோதரி அதே மாதிரி பாத்தீங்க இந்த சித்திரமாசோ வந்தீங்கன்னா மார் மாரி அம்மனுக்கு மாவிளக்கு எடுப்பாங்கள சகோதரி அந்த மா அந்த மாதிரி பெஸ்டிவலும் நடக்கும் சகோதரி அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த ஆடி மாசம் எதாவது ஒரு கோவில் நோம்பி விநாயகருக்கு வந்துட்டு இது பண்றது விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு எங்க ஊர்லயும் வந்துட்டு நாலஞ்சு இடத்துல வந்து செல வச்சு மூல் நாள் ஃபுல்லாவே அந்ந லம் போட்டு நல்லா நம்ப சூப்பரா இருக்கும் சகோதரி சிலையை வந்து ஆத்துல கரைக் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு நல்லா விசேஷமாவே இருக்கும் சகோதரி
ஆஹ இப்ப எங்க ஊரு பாத்தீங்க அப்படின்னக்க இங்கேயுமே வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறிறது ரொம்பவே நல்ல நல்ல சிறப்பாவே அதை வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம் இப்ப எங்க ஊர்லயே வந்து சிலை வந்து நீங்க சொன்ன மாரி ந ங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வச்சிருப் ப்பாங்க எங்க ஊரை பொறுத்தளவுக்குமே மத்தபடி எல்லா ஊர்லயுமே வச்சிருப்பாங்க ஆஹ் இங்க வந்து ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறப்போ அது வந்து ரொம்பவே சிறப்பா வந்து வந்து கொண்டாடுவாங்க புல்லாவே அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த சோ செலவு வந்து கொண்டு வந்ருவாங்க அப்டிங்கிறப்ப ஆஹ் அந்த இப்ப நாங்க எங்க தெருவுல உள்ளவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல உள்ளவங்க வந்து அந்த மார்கழி மாசம் கோயிலுக்கு உபயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா
மார்கழி மாசம் கூூல் கூட ஊத்துவாங்களோ அதானே
ஆஹ் ஆமா ஒவ்வொரு கோயிலயும் ஒரு அந்த மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து ஏதாவது செஞ்சு காலையில வந்து ஏதாவ செஞ்சு குடுப்பாங்கல இந்த கோயில்ல செஞ்சு பூஜை பண்ணுவாங்கல்ல ஆஹ் பிரசாதம் ஆஹ் ஆமா அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே வந்து இரவு நேரத்துல வந்து அந்த சாமிக்கு படையல் போடுறது வந்து ஒவ்வொரு வீட்ல உள்ள ஒவ்வொரு வீட்டு இல்ல ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுவாங்க சாப்பாட்ல இருந்து அந்த கொண்டகடலை அப்புறம் புளி சாதம் பொங்கல் கொழுக் க்கட்டை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அவங்க பண்ணுவாங்க அந்த யர் ஆப் ஃபஸ்ட்டு இருந்த லஸ்ட்டு அந்த ஏழாவது நாள் தான் மூள தாள மேல தாளத்தோட ரொம்ப சிறப்பாவே அந்த வந்து புள்ளயார‌ வந்து நாங்க வந்து கரைப்போ
பரவாயில சகோதரி ஏழு நாள் ஏழு நாள் வரைக்குமே நீங்க கொண்டாடுவீங்க போல விநாயக சதுர்த்தி
ஆமா அந்த ஒருவா ஒர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த விநாயகர் வந்து எங்க தெருல கொண்டுவந்ருவாங்க விநாயகர் செலைய கொண்டந்ருவாங்க அதான் சொல்றேன் அந்த ஒரு வாரமும் வந்து ஒவ்வொரு வீட்டுல இந்தும் ஒன்னொன்னு பண்றதுனால அந்த ஏழு நாளுமே வந்து ரொம்ப சிறப்பாவே போவும் ரேடியோலாம் கட்டி
நீங்க வந்து சகோதிரி நீங்க வந்து அபார்ட்மெண்டு மாரி இருக்குற வீட்ல குடியிருக்கீங்ளா
இல்ல உஹம் இப்ப பாத்தீங்கனா நாங்க வந்து கிராமத்துல தான் இருக்கிறோம் அந்த தெருக்கள் அந்த தெரு மாரிதான் இருக்கும் நிறைய வீட்லாம் இருக்கும் கொல்லையா
ஏனா வந்து நீங்க வந்து ஏழு பேர் ஏழு வீடுன்னு சொன்னீங்கல ஒருவேளை காமோண்டு வீடும் அந்த அபார்ட்மண்டு இருக்கவங்க இந்த மாரி பண்ணுவாங்க அதான் கேட்டன் நானு இந்த மாரி ப
இல்ல இல்ல ஏழு நாலு ஏழு வீடு இல்ல இல்ல நிறைய வீடு இருக்கு ஏழு நாளுமே அந்த ஒவ்வொரு வீட்ல வந்து ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு அப்படின்னு
சேர்ந்து ஓ சரிங்க சார் விருப்பம் இருக்கவங்க நம்ம விருப்பம் இருக்கவங்க கலந்து நம்ம கொடுத்து ஏதாவ உங்களுக்கு முடிஞ்சது நீங்க பண்ணிட்டு
ஆமா சாமிக்கு படையல் போட்டு அது ரொம்பவே சிறப்பா போகும் ஆஹ் மேல தலத்தோட நைட்டு ஒரு மணியாயிடும் அத வந்து கரைக்கிறதுக்கே
ஆமா சகோதரி நீங்க கரைக்கிற இடத்துக்கு நீங்க போயிரு
ஆஹ் போயிருக்கன் எங்க ஊர்லயே வந்து ஆறு இருக்கு அதுலதான் வந்து கரைப்பாங்க நைட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே அந்த மோலம்லாம் அடிச்சுட்டு போறப்ப எல்லாருமே போவும்
ஓ சேரி சேரிங்க சகோதரி உங்க ஊர்ல என்ன சகோதரி ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஸ்பெஷல்னா என்ன உங்க ஊருக்கு
எங்க ஊர் தேர் தான் ரொம்ப ஸ்பெஷல்
தேரு தான் ரொம்ப ஸ்பெஷலுங்களா நான் வந்துட்டு அதே இது நறைய ஸ்பெஷல் சொல்ல கேள்விப்பட்டிருக்க தேர் ஸ்பெஷல்ங்கிறது
ஆமா எங்க ஊரு தே எங்க ஊர்ல எங்க ஊரை பொறுத்தளவுக்கு எங்க ஊர் பேர் சொன்னாலே ஃபர்ஸ்ட் தேர் தான் சொல்லுவாங்க
ஓ அப்படிங்களா சகோதரி சரி அப்ப வந்து உங்க ஊர்ல வந்து பண்டிகை காலத்துல வந்து உங்க ஊர்ல இருந்த நல்லா ஜெய் ஜெய்னு பண்டிகை நல்லா செலிப்ரேஷன் பண்ணலாம் போல
பா பண்ணலாம்
அப்ப நீங்க அதிகம் வந்து வீட்ல இருக்கிறத விட விழாக்கள் திருவிழாலதான் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க போல
கண்டிப்பா தோழி
இன்னைக்கு சகோதரி இன்னைக்கு பாப்பா வீட்டுல இருக்கனால வெளிய எங்கேயும் போகலீங்களா
இல்ல தோழி வெளியில எல்லாம் எங்கேயும் போகலாம் அதுவும் இந்த வெயில் நேரத்துல எங்க நம்ம வெளில போறது
ஆஹ் கண்டிப்பா சகோதரி இங்கேயுமே வெயில் ரொம்ப அடிக்குது சகோதரி பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப இருக்குற அக்னி நட்சத்திரத்துக்கு மேல வெயில்
ஆமா உம் உம் கண்டிப்பா
நீங்க இருக்கிற ஊர்ல பக்கத்துல பார்க் எல்லாம் இருக்குங்களா சகோதரி குழந்தைங்க விளையாடுற மாறி
ஆஹ் பக்கத்துல எல்லாம் இல்ல ஒரு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போகணும் பஸ் ஏறி போணும்
சேரி சேரிங்க சகோரி கணவர் இருந்தார்னா கணவர் கூட போயிட் வரலால சகோதரி
ஆமா கணவர் இருந்தாங்கன்னா அவுங்க வீட்ல இருக்கும் போது அவுங்களுக்கு எப் போதுமே வேல இருக்கும் எப்ப யாதுதான் வீட்ல இருப்பாங்க அப்போ வந்து கண்டிப்பா அவுங்க அழைச்சிட்டு போயிருவாங்க அப்ப நா கேக்க நாங்களே கேட்க மாட்டோம் எனக்கே போரடிக்குது என்னைக்காதுனா அவுங்க வீட்ல இருக்கிறப்ப ரொம்ப சமையல் அப்டி இப்டின்ட்டு அதுலயே டைம் போய்டும் இல்லையா
ஆமா வீட்ல இருந்தோம்னா அவுங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா பண்ணி குடுக்குறது அப்பயும் பாருங்க மூணு வேளை சமைக்கனும் மூணு வேளை காலையில சமைப்போம் சாப் புறோம் பாத்திர விளக்குவோம் திருப்பி மதிய சமைப்போம் சாப்டுறவோம் பாத்திர விளக்குவோம் திருப்பி நைட்டுக்கும் அதே மாரி ரொட் டின்தா சகோதரி அப்ப நமக்கு அப்ப எங்கடா இந்த டைம் சாப்ட்டதுமே நல்லா தூக்க வருங்க நல்லா நல்ல வைரு புல்லா சாப்ட்டு கண்ண மூடி தூங்க தான் நமக்கு தோணுமே தவர வெளியே வெளியே போகணும்னு தோணாது
இப்ப அவுங்க வந்து நா ஒரு நாள் தானே வீட்ல இருக்கேன் வாங்க வாங்க வெளில போலாம் வெளில போலான்ட்டு அவுங்க அழச்சிட்டு போயிடுவாங்க நான் தான் வந்து அலுப்புபட்டுக்கிட்டு இல்ல நா வரல போ அப்டிம்பேன்
என்ன சகோதரி ரொம்ப ஆப்போசீட்டா சொல்றீங் நானாலா சொல்லுவன் என் கணவருக் கொரு நாள் லீவு இருந்தா ஊட்டியே போயாகும்னு சண்டபோடுவேன் நானு அவுர் ஒரு நாள் தான் லீவு இதுலயாச்சும் ரெஸ்ட் எடுக்குரேம்பாரு நீங்க ஆப்போசிட்டா சொல்றீங்க
ஆமா அன்னைக்கு வந்து புல்லா சமைச்சு முடிச்சுட்டு இந்த தூங்க மூணு மணி ஆகும் தூங்க போவோம் அப்பதான் வாவா வெளில போலாம் படம் பார்க்க போலாம் இல்லன்னா பார்க் போகலாம் பீச்சு போலாம் அப்டிம்பாங்க ஆனா கிளம்பிடுவோம் வுடமாட்டாங்க கிளம்புலனாலும் வுடமாட்டாங்க எங்கள
சேரி சேர் பரவாயில்ல போயிட்டு வாங்க சாகோரி இப்ப வந் அவர சில இப்ப இப்ப இருக்க கணவர் எல்லாம் பாத்தீங்க ஒரு சில பேர் நினைப்பாங்க வெளியே போனாலே அவ்ளோ செலவாயிரும் இருக்கிற ஒரு நாள்ல வந்து நம்ம வெளியே நம்ம சுத்றதிலே போயிடும் டயடா ஆயிறும் அப்டின்னு ஃபீல் பண்ணுவாங்க உங்க கணவர் கூப்பறாரு நீங்க போக நீங்க ஆப்போசிட்டா
எங்க கணவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க எப்டி எப்டினாக்கா கால்லேந்து வீட்ல இருக்கிறாங்கன்னா காலயிலே இருந்து தூங்குவாங்க கரெக்டா எந்திரப்பாங்க பத் பத்து மணிக்கு சாப்டுவாங்க டிஃபன் முடி ப்பாங்க அப்புறம் தூங்குவாங்க கரெக்டா லஞ்ச் டைமுக்கு நம்ம எழுப் புனோ அப்டினாக்க ரெண்டு மணிக் லஞ்ச முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுங்க கெளம்பு அப்டின்னு நாங்க நமக்
ஓ ஓ அவர் வந்து சாப்டு சாப்டு லீவு நல்லா தூங்குறதுனால நமக்கு நமக்கு ஓய்வு இருக்கு நீங்க ஓய்வு இல்லாம சாமைப்பீங்க சாப்டு சாப்டு தூங்கறதுனால அவர் போர் அடிச்சுறது தூங்கி
ஆமா அவங்க புல்லா ரெஸ்ட் முதல்ல அவங்க எடுத்துப்பாங்க எடுத்து முடிச்சிட்டுதான் நம்பள கூப்பிடுவாங்க
உங்களுக்கு வீட்டுல உதவி எல்லாம் பண்ணுவாங்களா சகோதரி கணவர் உங்களுக்கு வீட்டு்ல இருக்கும்போது
ஆஹ பண்ணுவாங்க ச எப்பயாவது பண்ணுவாங்க சகஜத்தில நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க நீ என் அதுதானே வீட்டுல இருக்கறாங்க நல்லா தூங்கட்டுமே சொல்லிட்டு தூங்க விட்ருவேன்
அர நேரம் இன்னொரு விட்டு வேறொரு கால நம்பர்ஸ் சந்திக்கலாம் சார் சகோதரி நன்றிங்க சகோதரி